வணக்கம் தோழி
ஆஹ் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
இருக்கோமா நீங்க நல்லா இருக்கீங்களா ங்களா ஆஹ் சாப்பிட்டாச்சுமா
எந்த ஊருமா
ஆஹ் திருவாரூர் பக்கம் நடப்பூரு
என்ன பேரு
என் பேர் சுமித்திர
ஆ சரிங்கம்மா சொல்லுங்க என்ன பண்றே நான்
ஆமா வீட்டுல தாமா இருக் கள்ள மாடு நம்ம வீட்டுல மாடு இருக்குது
சரி
அது வச்ச வளர்த்துட்டு இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு ஒரு பாப்பா சரிங்களா அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க நல்லா இருக்காங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க நாங்க வந்து சென்னையே
அப்படிங்களா சரி சரி சரி
போவை இப்பவி வீட்ல தான் இருக்க கொஞ்சம் டைமிங் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு வீட்டு்ல தான் இருக்கேன் போயிட்டு இருக்கு வேலை தேடுறது விடுறது அதேதானே சென்னையல்ல பொழப்பு
ஆஹ் சரிங்க சரிங்க நம்ம வீட்டுல பாப்பா வந்து எனக்கு ரெண்டு பாப்பா பாப்பா இருக்குங்க தம்பி ஒருத்த இருக்காங்க
ஆஹ்
தம்பி வந்து டுவெல்த் படிக்கிறா இந்த வருஷோ.
ஆஹ.
பாப்பா சென்னையில டாக்டருக்கு படிக்குது சின்ன பாப். பா.
எ எந்த எந்த இதுல எந்த.
தாகுர் தாகுர். காலேஜ் மேடோ.
இல்ல இல்ல இ என் டி டாக்டரா. கைனகாலஜிஸ்ட்டா என்னத்த படிக்கிறாங்கன்னு கேட்ட. டக் பார்மசி பார்மசி படிக்கிறாங்களா சேரி சேரி பசங்க படிச்சாதானங்க. பெத்தவங்களுக்கு பெரும இல்லனா என்ன இருக்கு சொல்
ஆ இல்ல பாப்பா மார்க் எடுத்தாங்க அதுல நமக்கு வந்து சீட்டு கெடச்சிருக்கு. ஏ.
சீட்டு கெடச்சிச்சு ஆ நல்ல விஷயோ உம்.
தா கொஞ்சோதா செலவாகு நமக்கு மே கொண்டு அவ்ளோதா.
ஆமா ஆமா எப்டி என்னதா அவங்க பண்ணாலும் நம்மளுது வந்து ஒரு பக்கம் செலவு இருக்கு இல்லையா. இது காலேஜ்ஃபீஸ்சு ஆ. ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்ளோ.
ஆமாமா அங்கதா ஹாஸ்டல்லதா இருக்காங்க. நாய எப்பயாவுது வந்து வருவா அடிக்கடி. இப்டி ஒரு இது வரைக்கு ஒரு நாலு அஞ்சு மொற வந்துருக்க. பாப்பாக்கு வந்து ஒரு வருஷோம்தா ஆகுது படி. ஜி படிக்கிறா.
சென்னை வந்திருக்கீங்களோ. சென்னையில எந்த எடத்துல.
தாகூர் காலேஜி.
ஆ தாகூர் காலேஜ் எந்த எடோ என்ன எடோ.
அது கேளம்பாக்கோ கேளபாக்கோ.
பாக்கம்.
ஆ கேளம்பாக்கத்துல இருந்து. விட்டு அங்க பஸ் ஏறி மறுபடியு.
கிலாம்பாக்கத்துல கில்லாம்பாக்கத்துல பஸ் ஏறி கேளாம்பாக்கம் போனு ஆ ஆமா. நீ இப்ப எல்லா பஸ்டாண்ட்டுக்கு இப்ப கோயம்பேடு கிடுது கீழாம்பாக்கம் தான ஆக்கிட்டாங்க.
ஆமா ஆ ஆமா அப்டிதா சொன்னாங்க எனக்கு தெரியாதுல்ல முன்னாடி.
ஆம்மா.
இப்ப வந்து இது வந்தது இல்லிங்க தோழி அது. நமக்கு வந்த அளவுக்கு வர்றது வேல இல்ல இப்ப பாப்பா படிக்கிறதுனால ஒரு மொற வந்திருக்கோ அவ்ளோதா.
ஆ அங்கக்கா சும்மா சும்மா எதுக்கு வர போறோ சென்னைக்கு இல்லையா வேல இருந்தாதா வருவோ. இப்ப நான் நீங்க சொல்ற ஒரு. கெடயாது நான் நான் வந்து இப்ப உங்க ஊரு சொன்னிங்கல
ஆ
தெரியாது
எங்க எங்க ஊரு வந்து திருவாரூர் தோழி சொல்ல சொல்லலாம் ஏன்னா திருவாரூர்ல இருந்து ஒரு கொஞ்சோம் தூரம் தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அளவு இருக்கும்
ஆம்மா
ஆனா திருவாரூர் தான் சொல்லலாம் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஆ ஹ ஹ வீட்ல அவங்க வீட்டுல தவசனா தோழி நம்ம வீட்டுல பத்து மாடு இருக்குது அந்த மாடு தான் பாாத்துட்டு ஒரு ஒரு ஆள் பாக்க முடியாதுங்கல்ல
தீவனை போட்டு அது பால கறந்துக்குனு அதை ஓட்டி விட்டு ட்டு சாணி அள்ளி டைரி போட்டுல இருக்குது இல்ல அதுல மாட்ட வளக்குறது சாதகமான விஷயமா எங்க வீட்டுல எங்க மாமியார் வச்சு மாமியார் வீட்டில கூட மாடு வச்சிருக்காங்க நாலு மாடு வச்சிருக்காங்க அங்க போனாதான் வேலை அப்படியே இடு புட்டு போவே எனுக்கு
பாவம் அவங்க மாடு வச்சிருந்தாலே கஷ்டம் தோழி கொஞ்சம் ஆனா உவ அதுலயும் ஒரு லைஃப் ஜாலியாதான் இருக்கும் எனக்கு எதுதான் புடிச்சிருக்குது
அது உங்களுக்கு பழகடுச்சு அதனால நாங்க புதுசை பண்றோம்னா கஷ்டம்
அது பார்கவே முடியாது நீங்க ஆனா அது புடிச்சு எந்த வேலையும் தொழில் புடிச்சு செஞ்சா மட்டும்தான் அது நம்ம செய்ய
ஆமா ஆமா ஆமா இப்ப இப்போ நாங்க வந்து இப்ப சென்னையில ஆபிஸ்கல்லாம் போறோ பதிமூணு நாள்ல போங்குன்னால உன்னால முடியாதுல்ல அந்த மாதிரிதான்
ஆஹ் இல்ல நா நானும் கொஞ்சம நானும் கொஞ்சம் இங்க வேலை பாத்துட்டு இருந்தேன்து து வேணனுதான் அப்புறமா இதுல இறங்கிட்டான்
என்ன வேலை பாத்துட்டு இருந்தீங்க
நான் அந்த சும்மா அ ஜவுளி கடையிலதான் தோழி வேலை பாத்து ந்தா அதுலதான் சும்மா ஆஹ் அப்றம் வந்து சமையலுக்கு கூட இந்த அம்மா உணவகம் இருக்குங்கல நான் அதுல கூட கொஞ்ச நாள் பாத்தன் வேணானுக்குப்புறம் அது சரியா வரல வேணாணு சொல்லல தோழி இந்த அது சில காரணத்தினால மூடுனாங் கல்ல அதுனாலதான் ஐயோ
அதனால விட்டுடீங்ளோ
ஆமா ஆமா ஆமா
சரி சரிங்க தோழி இது வீட்டுல வேலை போ ஒரு வீட்டு்ல இருந்து பத்து பேரு வேலை பாத்தா கூட வருமானம் பத்தாது இ நாலு இடத்துல வருமானம் நம்ம நிலைக்கு வர முடியும் இல்லயா நாமளும் ஆம்பள துணையா ஏதாவது ஒரு வேலை செஞ்சா நல்லாருக்கும் என்னப்பா என்ன சொல்றீங்க தப்பா சொல்றேனா
தப்புல்லாம் கெடையாது எல்ல வருமானங்றது பணம் முக்கியம் தான் அதுவே அதுவே ஒரு தேடலா தெரிது நம்ம இருக்க கூடாது
ஆமா ஆமா அது ஒரு பக்கம்தான் நமக்கு போதுமான அளவு போதும் அதுக்கு அளவுக்கு மீறி நமக்கு ஆசை வேண்டாம் என்ன சொல்ற
ஆமா கட்டாயம் கட்டாயம்
மது இப்ப நாங்களே பாருங்க இப்ப காலேஜ் அது இதுன்னு பண்ணிகினு இப்போ நீங்க சொன்ன மாரி சென்னையில என்னாதான் வள ஓடி ஓடி ஓடி விச்சா கூட வாடக கட்டுறதுக்கே சரியா போகுது
ஆமா தோழி அதுதான்ங்க ரொம்ப கஷ்டமான விஷயம்
வாடகை கட்டறது எவ்வளவு தெரியுங்களா வாடை கட்டற
உம்
திரம்ப வாடகை தனி பில் கரண்ட் பில்லு தண்ணி காசு என்ன எங்க பண்றது சொல்லுங்க அந்த மாரி என்னதான் ஓடி ஓடி ஓடி பகலு நைட்டு மா ஒழச்சாலும் எல்லா அர்த்தமே கட்டினேதான் க நாங்க தேடுற மாரியே இல்ல இதான்
என்ன செய்ய இந்த உலகத்துல வந்து இப்பதான் நா எதாவது தேடிதான் தோழி ஏதாவது சொல்ற மாரி நீங்க அங்க எல்லாம் வந்து மாடு வச்சுக்கிறதுக்குல்லாம்
இ இடம் மா மா சொந்த இடமா இருந் வச்சுக்கலாம் தோழியே இது வந்துட்டு நான் பா இருக்கனு அவுங்க நின்னா குத்தோன்றாங்க
ஆஹ் சரியான அர்த்தை தான் அது ஆஹ் ஆமா ஏன்னா நீங்க சொந்த இடத்துல வந்தீங்கன்னா ங்களா அது வந்து ஒரு வருமானம் காட்டே
ஆமா ஆமா ஆமா இப்ப அவவுசன்னரே பாரு சும்மா நம்ம இப்ப ச த்தவ நடந்து மேல ஓடினா கூட என்னா நெட்டி வந்து இருக்காங்க அந்த மாதிரி இருக்குறாங்க ஊசோன்னருங்க ச அவங்களுக்கு என்ன ஆமா உண் த சொல்ற தொழில்
ஆஹ் அது உண்மையான விஷயம் தான் அது வேமா ஆமா ஆமா
துரனும் அவங்களுக்கு மாசம் மாசமான வாடக மட்டும் கற்று ரனோ ஆன ஒரு எதுவுமே ஒரு அந்த இடத்த விட்டு நாவுற ஒரு அடி ஒரு அடி எடுத்து கூட வெளியே வைக்க விட மாட்டேன்றறாங்க
நமக்கு வருமானம் குடுத்துறாங்க அவங்க சந்தோஷத்த கேடுக்க கூடாதுில்ல ஒரு பக்கத் துல அவங்க கொஞ்சம் பிரீயா இருக்கட்டட்டுமேன்னு கொஞ்சம் பா கொண்ட தான்
ஒரு தண்ணி வந்து ஒரு பத்து மணிக்கு மேல தண்ணி வந்து தண்ணி ஆஃப் பண்ணிடுறாங்க ஆஹ் பண்றாங்க சென்னையில அந்த மாரிதான் பண்றாங்களே உண்ம சொல்லப்போனா ஐயோ ரொம்ப கஷ்டம் சென்னைலா கொடுப்போ பதினஞ்சாயிர ரூபாடுக்கறமே கூட பேச முடியல ஏன்னா இப்பபோ எல்ல இந்த கொரனால வந்து முஞ்சு வந்ததும் வீடுங்க கிடைக்க மாட்டேது இந்த மெயின் சென்னைலாம் இப்போ
அப்படிங்களா
எல்லா எல்லாமே ஹவுஸ்ஃுல்லா இருக்கதனால வீடும் கடைக்க மாட்டேங்குதுங்களா அதுல என்ன பண்றாங்க இஷ் டத்துக்கு ஒரு யூனிட் கரண்ட் பில் ஏழு ரூபா் எட்டு ரூபா சொல்றது பதினஞ்சாயிரம் ரூபா வாடக சொல்றது அந்த ூயிர ரூபாய நூறு யூனிட் ஃப்ீயல்லங்களுக்கு இல்லவே இல்ல எங்களுக்கு நாங்க மாசம் மாசம் மூவாயிர ரூபாய் தரனும் மாசம் மாசம் மூவாயிரம்ூ நாலாயிர இ பி பில் கட்டணும்
நீங்க ஏதாங்கட்டக்குன்னுமா தோழி அது
மாசம் இல்ல மாசம் மாசம் ஓனருக்கு எழுதி கொடுத்து வாங்கிடுவாங்க அஹ் வாடகையோட சேர்த்து இது சேர்த்து வாங்கிடுவாங்க அந்த மாரி இருக்குது என்ன பண்றது அந்த மாரிதான் இருந்துச்சு செதுமே கிடையாது
நமக்கு கேக்குதுங்க தோழி நீங்க பேசுறதெலாம் கேக்குது ஆனா நீங்க சொல்றீங்கல்ல அதை யோசிக்கிற மாரி இருக்கு ஏன்னா இப்ப சொந்த வீடுந்தான் ஒருத்தர்ட போய் நம்ம எதுக்கும் நிக்கணுங்க அவசியம் இல்ல நம்மளோட நமக்கு நம்மளுடைய சுதந்திரம் தான் இருக்கலாம்ல அது ரொம்ப சந்தோஷமான இருக்கும்ல
ஆமா இப்ப நம்ம எங்க கொஞ்சம் முன்னாடி நம்ம தெருமோனைல காலி வீடு இருக்கு அவங்க அவங்க அவங்க சொந்த வீடு அவங்களது அவுங்க ஆறு மாடு கட்டிருக்கா கண்ணு குட்டிங்க ருக்கு அவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க ஆனா அவுங்க அவுங்க எடம் அது யாரும்க்கே ஆள் இல்ல அவுங்கள என்ன சொல்றீங்க
தான் நானும் சொல்றேன் ஆஹ் அது ஒரு பக்கம் கொஞ்சம் அதப்பாத்து எப்படின்னு அது சரி பண்ணீங்க நீங்க சொல்றது கொஞ்சம் வருத்தமாவும் இருக் ஏ அது ஒரு ஃப்ரீயா நல்ல இடமா இரு ன் நம் நம்ம சிலது எதிர்பார்ப்போம் அது செஞ்சுிக்க முடியாத சூழ்நிலைில இருக்குங்கள
ஆமா இப்ப இப்போ மாடு கட்ட னோடறது இல்லை தோழி இப்ப ஏதோ ஒரு சின்ன கடை மாரி வச்சுிக்கலாம் எது ஒன்னு பண்ணிக்கலான அவுஸோனர் ஒத்துக்க மாட்டாங்க எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க
மின் முன்னுக்கு வர்றத்துக்கான வழி ஏதாவது ஒன்னு
அவுங்க அவுங்கென்னானா அவுங்களுக்கு என்னன்னா காலை வேலைக்கு போறீங்களா வெளிய எங்களா மாச அது ஒரு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அதிகமா ஒரு இதெல்லாம் எதுவுமே பன பட்டு இருக்காங்கள பாட்டாங்களா தண்ணி எவ்வளவு முக்கியமானவிஷயம். மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு மேலே ஆஃப் பண்ணி வச்சிறாங்க. சென்னையிலல்லாம் அந்த மாரிதான் ஆன்லைன் தான் ரொம்ப சத்து ச என்னால
இது நாங்க ஒரு பக்கத்துல கொடுத்து வச்சதுதாங்க தோழி நாங்க கிராமத்துலதானே இருக்கோம்
ஆஹ் கிராமத்துல இருக்கவங்கள குடுத்து வச்சவங்கதான் சொன்னாம் நிஜமாவே
ஆமா எங்களுக்கு என்ன ஒண்ணு அக்கம் பக்கத்துல பொறனி பேசுவாங்க தோழி அந்த விஷயத்துல வந்து புிடிக்காத விஷயம் அது ஒன்னே ஒண்ணுதான்
ஆஹப்ப இதெல்லாம் பண்ணுவாங்களோ
இடத்துல இருக்கிறீங்க இல்லையா அந்த இடத்து இருக்கும் போது யாரும் நம்ம வந்து எது கே இருக்கிறதுக்கான வார்த்தைகள் இல்ல நம்மளோட வேலை உண்டு நம்ம ஜோலி உண்டு நம்ம மத்தவங்களுடைய பாக்கறதுக்கு இந்தது இது இல்ல அவங்க கஷ்டப்பட்டாலும் ல கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் அவங்களோட போயிடும் ஆனா இந்த இடத்து ஒரு இடத்துல வந்து ஒ அடி மேல வந்தாலும் பொறண்ணி பேசுவாங்க ஒருரடி கீழே போனாலும் பொறண்ணி பேசுவாங்க
ஆ அதுதான் அதுதான் கிராமத்துக்கும் சிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் சாத்ததா இங்க நம்புண்டு நம்ம பாட்டுண்டு நம்பபாட்டு இருக்கலாம் நம்பவும் கூட இருக்கு இருக்கிறவங்க கூட மாட்டாங்க
உங்களுக்கு சொந்த வீடு இருந்தா எந்த வித பிரச்சனையும் இல்ல அதோட சந்தோஷம் எதுவுமே இல்ல சிக்கல சிட்டில எங்களுக்கு சொந்தத்தை பக்கத்துல இருந்தும் நாங்க அந்த ஒரு நரகத்தை சந்திக்கிற மாதிரிதானே இருக்கு
ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க யா அந்த வார்த்தை சொல்றீங்க
இல்ல அப்படிதான் இப்ப நம்ம மாடு வச்சு நம்ம கஷ்டப்படுறோம் அதா அதோடைய கஷ்டங்களை நானும் உணர மாட்டேன் பறாங்கல்ல
நம்ம கஷ்டம் நம்ம உழைப்பு என்ன பண்றது இல்லையா உழைப்பு போட்ட நிம்மதி இல்ல உம்
ஆமா தோழி
நல்லா கேக்குதுங்களா
கேக்குதுங்க தோழி நீங்க பேசுறது நல்லா தெளிவா கேக்குது
ஆஹ் சரிங்க தோழி ஆஹ் நல்லா கேக்குதுங்க தோழி நல்லா கேக்குது உம் சொல்லுங்க தோழி ஆமா ஆஹ் சரிங்க தோழி இங்க ஹான் ஆஹ் செ சென்னல்ல டவர்கெல்லாம் பிரச்சன கிடையாது கடைச்சுருன்ற
ஓஹோ ஓ சரி சரி சரி நமக் கு இங்கே அதெல்லாம் வீட்ல எல்லாம் பேசவே முடியாது
ஆமா உம் இப்ப எல்லாம் போ காலேஜ் போன டனே வீட்டுக்கு வன் விட்டாங்களா
இல்ல காலஜ் பாப்பா வந்து சென்னையில இருக்கால அவ வரமாட்டா
ஆஹ் பெரியப்பாப்பா யாரன படிக்கிறாங்க
ஆஹ் இந்த வருஷம் ட்டு டர் ரு தேடியிர் முடிச்சது அது அடுத்த காலேஜி போணும்னு சொல்லியிருக்கா
ஆஹ ரெண்டு பாப்பாதானா
தோழியா
ஆஹ் தம்பி ஒருத்தவ இருக்க ஆமா ஆமா டுவெல்த் படிக்கிறான்னு சொன்ன போயிட்டு இருக்கார தம்பி தா ஸ்கூல்
ஆஹ் ஆஹ் அதெல்லாம் படிப்பான் தோலி அது து து பயோ மேக்ஸ் எடுத்திருக்காரு
உம்
நல்ல இப்ப வரமாட்டான் ஹா அங்க ஒரு அவனுக்கு இனிக்கி ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லியிருக்கான்
உம் ஆமா படிப்பூப்போ பசங்களுக்கு எல்லாம் அதிகமாயி தொழில் படிப்பு அதிகமயிடுச்சு சின்ன வயசுல இருந்ததே குழந்தங்களுக்கு ரொம்